ஹலோ
என்ன பண்ணிட்டு இருக்க
சும்மாதான் இருக்கேன்
ம்
கொஞ்சம் வேற எங்கயாவது வந்து பேசு பிரியா
ஏன் கேக்க மாட்டேங்கிதா
கேக்குது ஆனா மெதுவாதான் கேக்குது
இல்ல மைல்டாதான் பேசுறேன் மேலதான் உக்காந்து பேசிட்டு இருக்கேன் நேத்
நீ எங்கதான் உட்காந்து பேசுவ யா எப்பயுமே இப்படிதான்
டி அது உண்டு தாண்டி பிரச்சனை மத்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசும்போது நல்லாதான் கேக்கு தான் அவுங்களுக்கு
அப்ப அவுங்கிட்டையும் கூப்ட்டு பேசுப்போ
ஓவரா பண்ணாத
சாப் டாச்சா
ஃபோன் பே சாப்பிட்டு மேல வந்தேன் நீ சாப்படியா
இல்ல இனிமேல் தான் எதுமே வேலலாம் இல்லையா
ம் ம் எல்லாமே எங்க அம்மா பாட்டி பண்ணிருவாங்க நைட்டு
சும்மாவே இருப்பியா
ம் வீட்ல சாயந்திரம் இப்ப வீடு கூட்டுற வேலையையும் இல்லை அதுவும் நான் செய்ய மாட்டேன் நைட்டு மட்டும் சாப்பாடு செய்வேன் பாத்தரங்கழுவேன்
ம் ஆனா கடுப்பா இருக்கு
என்னதான் கடுப்பா இருக்கும் வீட்டுல சும்மாவேதான் இருக்
ஏய் எப்படி சும்மாவே இருக்கு நீ சும்மா இருப்பியா வீட்ல ஓகே நீ கெளம்பி போயிருவ ஏன் கெளம்பி போயிட்ட இல்ல நேத்து
ஏ கெளம்பி வா
தேங்கா இருக்கு பொய் சொல்டேன் எனக்கு மார்க்சீட்டு வாங்க வர சொல்லிருக்காங்க காலேஜ்சுக்கு
மூணு மாசம் ஆகும் நாலு மாசம் ஆகுன்ன
அப்புடிதா ஏன்ட சொன்னாங்க அப்றோ நேத்து எங்க மேம் வந்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி மார்க்சீட்டு வாங்க வர சொல்லிருக்காங்க
எப்ப வர சொல்லிருக்காங்க
இருவத்தி மூணாம் தேதிக்குள்ள இருவதுல இருந்து இருவத்தி நாலாந் தேதிக்குள்ள போனும் ஒன்ரைல இருந்து ரென்ரை வரைக்கும்தா டைம்மாம அது அதுகுள்ள நீ வாங்கினு சொன்னாங்க இருவதாம் தேதில இருந்து இருவத்தி மூணாம் தேதி வரைக்கும் தான் டைமு மதியானம் ஒன்றைல இருந்து ரெண்டு இருக்கும் ஒன்றை போ அங்க
சேரி சேரி இல்ல காலேல இருந்தா தா குடி காலேஜ்ல மார்க்சீட் வாங்கிட் ட்டு அங்க பாஸ்போர்ட் ஆபிஸ்கு போயிருக்கலாம்
ஹும் நானு அத அந்த மேம்ட கூப்பிட்டு கேக்கலான் நினச்சேன் சொல்லிருந்தான்னு நினச்சேன் இந்த மாரி ஊர்ல இருக்கேன் நா செவ்வாயக்கிழமை வந்து பாஸ்போர்ட்டுக்கு வருவேன் அப்ப வந்து வாங்கிக்கட்டுமானு கேக்கலாம்னு நினச்சேன்
ம் கேட்டு பாரு
ம் கேக்குறேன் நீ கூப்பிட்டு கேக்குறே
நீ இல்லனா ஃப்ரெண்ட்ஸ் யாராது வாங்கு வாங்கனா வாங்க சொல்லு
அவளுக்கெல்லாம் அங்க சூளூர் பல்லடம் அங்க இருக்காளுக திருப்பி எப்டி வாங்கறது
யார் பொண்ணு இங்க இல்லியா
எங்க அந்த ஒரு பொண்ணு மட்டும் இங்க ராமநாதபுரம் தான்
அப்ற ம
கு எதுக்கு நானே போய் வாங்கிறோன் குடுத்து திருப்பி அது வாங்குறத்துக் இன்னோரு நாள் போனுன்றதுக்கு நானே
சரி போ வாங்கு போ
உங்க அம்மால வேலை போயிட்டாங்களா
ஆ எங்க அம்மால வேலைக்கி போயிட்டாங்க உங்க அம்மா வேலைக்கே போ மாட்டாங்களா
இன்னிக்கு எங்க ரெண்டு பக்கம் போய் கேக்குறேன்னு சொன்னாங்க கோவில் போயிருக்காங்க போயிட்டு ரெண்டு பக்கம் எங்கயும் கேக்குறீங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருந்தாங்க
இல்லல்ல கொஞ்ச வெளிய வந்து பேசுறியா
து இதுக்குமேல சவுண்டா பேச முடியாது டி நெஜமா நா சொல்றேன் அவ்ளோதா இளயளத பிரச்சன அப்பலே இருந்து ஒரே மாரிதான் பேசிட் ட்ருக்கேன்
இல்ல இல்ல இப்ப கொஞ்ச சவுண்டா நீ பேசிருக்க வேலைன்னா எங்க இங்க ஒன் பக்கத்துலயே பாப்பாங்ளா இல்ல கொஞ்ச தூரமா பாப்பாங்ளா
ரெண்டு பக்கம் போயி கேக்குறேன் சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப எங்கப்பாட்ட கேட்டுட் இருந்தாங்க தூரமா இருந்தா பரவில்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நீங்கலே போய்ககோங்க எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்டாரு எங்கப்பா
ஓ உங்க அம்மாக்கு தான் வண்டியோட்ட தெரியும் தானே
ஓட்டுவாங்க
அப்புறம் என்ன
ஓ
உங்க அம்மாலாம் போய்யாச்சா
ஓ அவன் காலையே போயிட்டான் சேர் நேத்து நானும் தூங்கினேன் டேட் ஆயிட்டேன் மத்தியானம் காலையில ஆமா நேத்து மத்தியானமே ஆயிட்டேன்
சேரி சேரி
கால்ல ஒம்பது மணிக்கு ஒம்பதே காலுக்கு கெளம்புவான் ஒம்பது ஒம்பதே காலுக்கு கெளம்புவான் அப்ப நைட்டு ஏழரைக்கு தான் வருவான் ஏழரை ஆ எட்டு மணி அந்த மாரி தான் வருவான்
ஒம்பதே காலுக்கு போய்ட்டு ஏழரைக்கு தான் வருவான்னா மதியானம் சாப்றக்கெல்லாம்
எடுத்துட்டு போயிடுவான் அங்க சாப்பிட்டுக்குவான் அவனுக்கு அ ஆஃபீஸ்ல இருந்தே அந்த டைம் தான் வரானா இல்ல விளாட போவான் டிரபுக்கு காலையில போவான் அதே மாதிரி சாயந்தரமும் போயிட்டு வரானான்னு எனக்கு தெரியல ஆனா நறைய டைம் போயிட்டு வருவான் போயிட்டு கிரிக்கெட் விளையானாட்டு கேட்டுவாரு அவர்தான் சொல்ல மாட்டாரு
நீயும் சொல்லு நானும் விளாட போறேன்
ம் ம் செரி சொல் உன் தங்கச்சி என்னா பன்றா
தங்கச்சிஎல்லாம் இன்னும் எந்திரிக்கவே இல்லை
ம் செரி எதுக்கு உங்க சித்தி வீட்டுக்கு போனீங்க சும்மா போனீங்க ளா
நேத்து வந்து அவனை பாக்க தான் போனோம்
ம்
நான் இங்கிருந்து கிளம்பும் போதே ஆரேகால் இருக்கும்
எங்க
நான் ஆ சொந்த காம சொல்லத நைக்கேன் வீட்டுக்கு வரும்போது அது ஜெர்மனி
ம்
வந்து ஆறு மணிக்கே கெளம்பிட்டோம்
ம்
அப்புறம் நைட் பதினொரு மணிக்கு தான் வந்தோம்
ம் இப்போ அவுங்க சித்தி ஆகன தம்பி அங்க விட்டுட்டு அப்பதான் போவாங்க இன்னும் வேலைக்கு போறாங்களா
ஆமா ஆமா டே கேர்ல விட்டு தான் போவாங்க
அழுகலா மாட்டான் நா வீட்ல இருந்தா அங்க இருந்தா அழுகல்லாம் மாட்டான்
அலுவான் தூங்க மாட்டா
ஆ தூங்க மாட்டான்னு சொன்னிங்க இப்பவு தூங்கறது இல்லையா
ஒரு அர மண் நேரம் கா மணி நேரம் தூங்குவான் வீட்ல தூங்கற மாரிலாம் தூங்க மாட்டான்
ம் இப்போ வீட்டுக்கு வந்ட்டானா ஓ தங்கச்சி பாத்துக்குவாலா
இல்ல இல்ல காலைல விட்டுருவாங்க அப்புறம் எங்க சித்திக்கு நறையா நடுவுல பிரேக் கல இருக்கு அப்ப போயி போயிட்டு வருவாங்க சாய்ங்காலம் எங்க சித்திக்கு வேல அஞ்சே முக்கால் ஆறு மணிக்கு முடியும் அப்பதா கூடிட்டு வருவாங்க
ம்
அப்பறம் அவுங்களே பாத்துப்பாங்க
என் தங்கச்சி இன்னைக்கு விகிளாஸ்லா வருவாவாளா அப்ப அவளலா யாரு கூப்புட்டு வந்து உட்டுட்டு கூப்பட்டு
இல்ல இல்ல துக்கு வந்து சனிக் கெழம ஞாத்தி கெழம ரண் நாளுமே லீவு தா
ம்
டே எங்க சித்தி வந்து அஞ்சி நாள் தா வேல ரண் நாள் லீவு
ஓ
அந்த ரெண் நாள்ல இங்க வருவாங்க
ம்
உங்க அண்ண மாரி வேல நெனச்சிட்டியா
என்ன அவனும் அஞ்சி நாள்தா வேலைக்கு போறான் வாரத்துல
கால்ல ஒன்போதர மணிக்கு கெளம்பி ஏல்ர மணிக்கு வறது ஒரு வேலையா சனி ஞாயிறு வீட்ல இருப்பானா
அதா சொன்னன் இவன்ட்ட வந்து இன்னொரு வேலைக்கு அங்க போயிடுவா அப்ப இன்னொரு சனிக்கெழம வெளாட போயிடுவான் ஆ இன்னும் சனிக்கெழம வெளாட போயிடுவான்
ஓ செரி செரி வாரத்துல ஏழு நாளும் வீட்ல இருக்க மாட்டான்
ம் நா ஞாயித்து கெழமலா மதியானம் அந்த மாரி இருப்பான் போன வாரம் எங்க சித்தப்பா வந்துருந்தாருன்னா அவரு கூடே வெளிய போயிட்டான் நைட்டு
ஓ இல்ல இதுக்குல்லாம் உங்க அம்மா அப்பா எதுமே சொல்ல மாட்
ஏ அவன எதுமே சொல்ல மாட்டாங்க அவுங்க சிட்டி கிளா போவான் இந்த மாரி வெளிய கெளம்பி போவான் அவன் எங்க அம்மாட்டல எங்க போறன்னு கூட சொல்ல மாட்டா வெளிய போறன் சொல்லிட்டு போவான்
அப்ப நீ சொல்ல வேண்டிதானே அவன் எல்லா போன்னா நானும்
ஏ அதுதா கேடப் அதான் சொல்லியாச்சு எங்க அப்பா பையன் கூப்டு போவான் அப்டின் தெரியலீங்க நா என்ன பண்றது
சோ சரி பையன் பொண்ணு சரிதான் நா நைட் எல்லா போன்னா நைட்ல போறனா காலேல தானே போற
அத அதுதான் சொல்றன் நா எப்போ யாரோ பொறந்தல ஒரு டைம் வரும்போது அது மாரி கேட்டேன் கேட்டு இது மாரி போறதுக்கு அவந்தான் வெளிய போறன்னா அவளதான் விட்டு அவனு எதுவுமே கேட்க மாட்டங்கிறீங்க அப்டின் சொன்னேன் அவன் பையன் நீ பொண்ணு அப்டின்னுட்டாரு
சேரி சேரி அப்ப நீ மார்க் சிட் வாங்கறக்கு எப்ப போற
அதுதான் தெரியல ஏ மேம் கூப்டு கேக்ணும் ஏ மேம் இல்ல கண்டிப்பா முன்னாடி வாங்கியரனுன்னா அந்த மார்க் ஷீட் குடுத்துருவாங்க அங்க எக்ஸாம்ஸ் எல்லா அவங்கள்ட குடுத்துருவாங்க அவங்கள்ட போயிருச்சுனா லெட்டர் எழுதிதா வாங்கணு
அதல்லா வேணா முன்னாடியே வாங்கிடலாம் அதுக்கு இல்லன்னா என்ன பண்ணு அவுங் ஃப்ரெண்டு கிட்ட யார்டயு வாங்க ராமநாதபுரந்தான அங்க கூடி வாங்கிக்கலாம்
சேரி நா கேட்டு பாக்குறேன் அவ எப்ப போறான்னு தெரியல நா கேட்டுட்டு
ஆனா அப்டி தருவாங்ளா
தெர்லயே இன்னு சையின் போட்டுதான் சரி சையின் போட்டாதா தருவாங்க சையின் போட்டாதா தருவாங்க அந்த மாரி சொன்னாங்ளாம் ஏனா என்ன சொல்லி இருக்காங்கன்னா புதுசா அட்மிஷன் போட்டு பி ஜி போட்டிருப்பாங்கல்ல அவுங்ளோடைய இது அதுக்கப்புற வேற எத ஜாப் சொல்லிட்ரு வேன் மேம் ஜெராக்ஸ்சு நீ கொண்டு வந்து குடுக்கணு அப்டின் சொல்லிருந்தாங்க
சேரி சேரி அப்போ பீசஸ் அதல்லா குடுக்கணு தானே நீயி
அது மட்டு ஜாயின் பண்ணா தான குடுக்குனு
ம் ம் அது எப்ப வருனுட்டு நம்மளுக்கே தெரியாது
கேப்பேன் மேம் இல்ல கூடுன்னு சொன்னாங்க எடுத்து குடுத்துருவேன்
அப்படி எப்ப போற என்ன பண்றன்னு பாத்து சொல்லு
ம்
வீட்ல நம்புவாங்கா உண்மையா மார்க் ஷீட் வாங்கதா போறன்னு
ஆ ஆமா மெசஜர் எடுத்து காமிச்சிருவேன் அப்டி இன்னோரு கோர்ஸ் ஒன் பண்ணே அந்து கோர்ஸுக்கும் மார்ஷீட் வந்துருக்கு ஆமா அதுக்கு ஒரு மார்க்ஷீட் வந்துருக்கு அப்டின் சொல்லி அவுங்ளு சொல்லிருந்தாங்க ஆனா அதுக்கு டேட்லா சொல்ல உங்ளுக்கு எப்ப வேணுமோ வந்து வாங்கி க்கோங்க அப்டின்தா சொல்லிருந்தாங்க
சேர் செரி வாங்குவியா
ஆமா வாங்குவோ நாலாயருவா கட்டிருக்கே அந்த எக்ஸாம்க்கு
சேர் செரி ஆ செரி வெக்றே
ஆ சேரி